சொல்றா என்ன பண்ற
தோ இந்த குட்டி பயணதா வெச்சின்ருக்கே
என்னா சொல்றா
சுத்தி சுத்தி பாத்துட்ருக்கா
சுத்தி சுத்தி பாக்குறாரா அவரு
வேல ஆயாமா அவ அண்ண பாத்துன்னுருக்கா சுத்தி சுத்திதான் இருக்கு
ம். அவரு எங்கயு வெளில எக்ஸ்ப்ளோரே பண்றதுல்ல.
ம் வெளில வந்தோனே பாக்குறாரு போல.
ம்ம். புதுசா இருக்குல்ல. உள்ளே இருக்கு
ஆ
எங்கயு வெளில போ மாட்டா
அ அ
அதனால அவருக்கு டிஃப்ரெண்ட் திங்ஸு. கொழந்திங்ககிட்டயூ வந்து, இப்ப நம்ம ஒரு கிச்சன் போறோன்னா. நம்ம கிச்சன் போறோ அதல்லா சொல்லும்போது அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா
ம், கூட்டுப் போறத் எல்லாமே
அ அதனால நம்ம சொன்னம்ன்னா, அவங்க அதுக்கு தே பு புரியுமா அவுங்களுக்கு சின்ன சின்ன விஷயோ நம்ம இப்ப பேஸ் றது எல்லாமே அவுங்களுக்கு அது பதியுமா மைண்டுல அதுக்குதா நன்ன வாட் பேசுவங்க. நல்ல எண்ணங்கள் சொல்லுங்க.
ஆ
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே
ஆமா
அதனால
சுக்காது கலர் கலராவு இருக்கா
உம்
டீ குடிச்சுனு ஒக்ந்து இருக்கோ
ஆ
புரியல கா என்னது
சாப்பாடு குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா
ஆ இதுக்கு அப்புறோ தாங்கா குடுப்பாங்க இப்பதா ஆறு மாசோ ஆயிருக்கு இல்ல இல்ல ஆறு மாசோ ஸ்டார்ட் ஆயிருக்கு
தமிழ் மாசத்துல சொல்லு ஏன்னா அஞ்சு மாசோ இந்த இருபத்தி ட்டுா போறந்தா இல்ல
ஆமா இருபத்தி எட்டு
இந்த இருபத்தி எட்டு வந்தாதா இதுவாகுனு நெனைக்கிறே
ஆமா
ம்
அவ அப்படி பண்ரன்னும் போது குடுத்துட்டு சாப்பிட்னு
என்னதரா
அதுக்கப்புறோந்தா சாப்பாடுல்லா குடுக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணு
ஆமா ஆமா அதுதா இருக்குற பெரிய தலவலியே
இப்ப எல்லாருமே சாப்பாடு சாலிடு வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு குருவாயூர் போய்த்தான் ஸ்டார்ட் பண்றாங்களா
குருவாயூர்
போயிட்டு
உம் அதெல்லா வந்து கேரளா பீப்பிள் ஓட ஒரு ட்ரெண்டிங் கேரளா பீப்புள் ஓட டிரெடிஷன்னு
ஹம் இப்ப எல்லாருமே அதா ஃபாலோ பண்றாங்க
ஃபாலோ பண்றாங்க இப்போதா எல்லாமே ஃபர்ஸ்டடு எல்லா லேகங்கா அந்த நார்த் சைட் போடுவாங்க இப்ப நம்ம இப்போமே அந்த கல்ச்சருக்கு வந்துட்டோம்
ஆ
ம்ச் இப்ப எல்லாமே எப்படி சொல்றது எல்லாரு அவங்கவு அவங்களுக்கு பிடிச்சத அப்படியே அடாப்ட் பண்ணிக்கிறாங்க இது வந்து அங்க செய்வாங்க இங்க செய்வாங்கல்லா இப்போ இல்ல ஃபர்ஸ்ட்டூ எல்லாமாது ஆ சாரீ தா கட்டணு இப்படிதா இருக்கணு அப்படி நெறைய ரூல்ஸ் அண்டு ரெகுலேஷன்ஸ்
இப்பல்லா நம்ம இஷ்டத்துக்கு அப்படியே போயிட்டு போறாங்க
உம் உம் ஓக்கே சேஞ்ச் ஓக்கேதா அது ரொம்ப திணிக்காம அவங்க அவங்க பிடிச்ச மாரி இருந்துக்குருது நல்லத்தானே
ம் கரக்ட்
ஆனா இந்த லெங்கங்காலா டரெண்ட் வுட்டாங்க வுட்டாங்க கொஞ்சோ ரேட் ட்டுதா செம்ம பயங்கரோ ஜாஸ்தியா இருக்கு
இல்லங்கா நம்ம இப்ப நம்ம இந்த நம்ம ரெகுலரா எடுக்கிற கடைக்கே நம்மப் போய் எடுத்துன்ன இருக்கோமா நம்ம வேற எங்கியு ஹோல்சேல்லா எதுமே போ மாட்றோல்ல
ஆமா
நம்ம ஆனா வெள்ல ஹோல்சேல் கடைக்கி அப்டின்ட்டுலா போனோன் வச்சுக்கோங்களே மூன் ஆயிரத்துல இந்தே வந்து சூப்பராருக்கு
ம்
நம்மலா இப்ப அக்காவோடவு ரிசப்ஷனுக்குலா எடுத்ததே
ம்
அஞ்சாயிரத்துக்கு கம்மி இல்லாம நம்ம அந்த லெகங்காவ எடுத்தோ இதே வந்து நம்ம அங்கப் போயிருந்தோன் வச்சுக்கோங்ளே இந்த அஞ்சாயிரத்துக்கே இன்னு கிராண்டா எடுத்துருந்திருக்லா
ம்
அதனால டிரெஸ்சு கலெக்ஷன் வந்து வேற எடத்துக்கு போய் பாக்கறப்ப பருத்து சூப்பராவே இருக்கு
ஓஹோ
நம்ம கொஞ்சோ டை
எங்க நம்ம போறதுகுது நானே அந்த இவுங்களோட கல்யாணத்துக்கு இவுங்க தம்பியோட கல்யாணத்துக்குதா எடுத்தது அஞ்சாயிரவா தூங்குது
அதேதா அந்த மாருதா ஒரு நாள் அது வேற எங்கியோப் போறதுக்குவுமே நமக்கு வந்து செட்டாவ மாட்டது எங்கியுமே
எங்கனாப் போனா கம்ஃபடெபிள் டிரரெஸ்சுதானே எதுனா இப்போ வேற எதா ஒரு பங்க்ஷன் வருதுங்க கூட வைறியே நம்ம இதே டிரஸ் போட்டுட் போனா இவுங்குள்ட்ட இந்த டிரரெஸ்சு மட்டுந்தா இருக்குப் போல
அம் வும் கரெக்ட்டு
ஓ அஞ்சாயிரவாய்க்கு போட்டா ஒரு அஞ்சு வாட்டியாவது போட்றதில்லியா அப்டின் தோணு இப்ப அது நல்ல டிரெஸ்ன்றதுக்குனால நம்ம வந்து அத ஸ்டேட்டஸ் அந்த மாரி வச்சுட்றோ
ஆமா
அவுங்க என்ன நெனைப்பாங்க ஓ இந்த டிரஸ்தா இந்த ஃபங்ஷன் போட்டு போனாங்க ஓகே இதுல்லடா இப்பதா அந்த ஃபங்க்ஷன் போட்டு போனாங்க மறுப்டியு அதே டிரெஸ்ச இந்த ஃபங்ஷன் போட்டு வறாங்ளே அப்டின்ச் சொல்ட்டு நமக்கு அதனாலவே வந்து போட்றதுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்காது
அதானா கரெக்ட்டுதா நம்ம வந்து இது கிராண்டா இருக்கு நம்ம போட்டுக்லான் நெனப்போ கடைசில பாத்தா எல்லாரு அந்த ஃபங்கஷனுக்கு எல்லாரு முன்னாடியு கேட்ருவாங்க வேற அது வேற ஒரு மாரி அக்
இப்ப நம்ம நெறைய பங்க்ஷன் போயிருப்போ அ இப்ப நெறையப் பேரு ஓஹோ இப்ப எனக்கு தெரிஞ்சவுங்க உனக் தெரியாம இருப்பாங்க உனக் தெரிஞ்சவுங்க எனக் தெரியாம இருப்பாங்க அந்த மாரிலாங் கூட ஓகே ஆனா இப்ப நம்ம போட்டுப் போயி ஒருத்தர் பாத்திருப்பாங்க அந்த ஒருத்தர் மட்டு அந்த பங்க்ஷனுக்கு வருவாங்கன் வச்சுக்கோயே அந்த ஒருத்தர்க்காக கூட நம்மளால அந்த டிரெஸ்ச போட முடியாது
கண்டிப்பா போட முடியாது அவுங்கதா இந்த டிரெஸ்ச ஆல்ரெடி அந்த பங்க்ஷன்ல பாத்துருப்பாங்களேனு வுட்ருவோ
ஆ இப்ப நமக்கு ஜென்ரலா ஆஹ ஓகே நம்ம இந்த பங்க்ஷன் போட்டு போலாம் அப்டின் சொல்ட்டுருக்கோம் ஆன அந்த ஒருத்தர் வருவாங்க பாரு ஐயோ போன ஃபங்க்ஷனுக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போனோமே அதனால இத போட்டு போணுமா அப்றோ அவங்க ராத்திரி அந்த ஒருத்தருக்காகவே நம்ம என்ன பண்ணுவோனா அத போட்டு போமாட்டோ
கரெக்ட்டு
ம் அதனால டிரஸ் பிரச்சன பெரு பிரச்சனையா இருக்கு வாங்குனது என்னவோ நம்மா அஞ்சாயிரம் பத்தாயிரம்ந்து தோ இந்த கல்யாணத்துக்கெல்லா கொஞ்சம் வெல அதிகமா எடுத்ததுலா நா இப்பவே சா எ தம்பியோட கல்யணத்துக்கே சொன்ன வேண்டா அந்த லெஹங்க பாத்தீங்கன்னா அது வந்து நெனப்பாங்க என்ன நெனப்பாங்க யார்னா நெனச்சிட்டு போறாங்க போப்பா ரீகிரியேட் பண்ணி இப்பல்லா ரீகிரியேட் பண்றது ஒரு ட்ரெண்டுப்பாண்ற கேக்கல யூக்கா அது பாப்பாவோட பேர்ட்டேக்கு ஒரு ஃப்ராக் எடுத்த அது பொங்குது
ஆமா அது எல்லாருமே பாத்துருப்பாங்க எங்கயுமே நம்மளால போட்டு போகவு முடியாது அத
ம் அப்றோ இது இவ்ங்க தம்பி கல்யாணத்துக்கு ஒரு கைண்ட் ஆஃப் லெஹங்கா ஃப்ராக் ரெண்டு மாரி இந்த மாரி ஒரு அது வேஸ்ட் ஏ கல்யாணத்துக்கு எடுத்த லெஹங்கா வேஸ்ட்டு லாங் ட்ரெஸ் அப்டின்னு ஒண்ணு நீ வெச்சிருக்க பாத்தியா அதே மாரி ஒண்ணு இருக்கு சைட்ல டச்சுப் பண்ணி அதுவு வேஸ்ட்டுனா நம்ளால யூஸ் பண்றதுக்
நம்ம என்னா வேற எதனா தெரியாதவ்ங்க கல்யாணத்துக்கு இந்த ரோட்ல எதனா கூப்ட்டாங்கனா
அப்பிடி போனோன் கூட வெச்சுக்கோய அவ்ங்க வீட் அவ்ங்க வீட்டு ஃபங்க்ஷன் அவ்ங்க க்ராண்டா வராங்க நீ பக்கத்து வீட்டுகாரதானடா
மாரி எதெல்லா ஒண்ணு நம்ம சும்மா போட்டு போ வேண்டித்தா
ஆஹ் நீ பக்கத்து இருக்கார தானடா நீ ஏன்டா இதுவா வரன்ற மாரி இருக்கும்
டக்கனா அது நம்ளுக்கு அந்த ஃபீலிங் இருக்கதா செய்யு
ஆ அதனால நம்ம அந்த நம்ம பங்க்ஷன் நா நமக்கு ஒரு இதுவாருக்கு ஏனாப் பக்கத்து வீட்டுக்கு ஏன்டா இவ்ளோ இதுவா த வந்துருக்கேன்ற மாரி கேட்டாங்கனா ஏனா நம்ம அது ன்னா பண்ணணுனா தூக்கிட்டு நடக்கணு
ஆமா
அதுக்கு சொல்ற
ம் ம் கரக்ட்டு
ம் என்ன சின்ன வய்சுல ஒரு சைஸ் இருக்கு பெருசாயி ஒரு சைஸ் வரு அப்றோ அது பத்துவு மாட்டுது அது வேற கொஞ்சோ
ஆ இப்ப பாப்பா தம்பில்லா பொறந்தோனே கொஞ்சோ லைட்டா உங்களுக்கு பழய ஒடம்பு மாரியேதா வந்துருச்சேக்கா
ஏன்டா நீ வேற கடுப்பேத்ர ட்ரெஸ்ஸே பத்தல டா என்ன உசுபேத்தி உசுபேத்தி ஒல்லியா இருக்கீங்கன்னு என்ன நம்ப வெச்சி நீ பண்ற ஒரு அலப்பற இருக்கே என்னால முடியல
ஆனா வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சில ஒடம்புக்க உண்மயாலே பழய ஒடம்பு உங்ளுக் ஒடனேவே வந்துருச்சி
ஒடனேவே வந்து ரிச்சி
லேட் ஆகூ உங்களுக்கு
ம்
நேச்சர்லா உங்களுக்கு வந்து கொஞ்சொ லேட் ஆகுதுன்ற ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒடனேதா உங்களுக்கு பழய ஒடம்பு வந்த மாரி இருந்துச்சி தியே
அப்பெல்லா இல் பாப்பா பொறக்குற வர வந்து கொஞ்சொ ஏஜ் வரக்குமே அட்த்தது எல்லாமே உன்னிப்பாதா இருங்க
ஆ ஆ
ம் ம் நீங்க என்ன ஒல்லியாவே சித்தெருச்சுருக்க
ஆ அ
ம் நா ஒல்லி ஒல்லினு என நம்ப வச்சுக்கிட்டு இருக்கே நீ ஒங்க தங்கச்சி எல்லா
ம்
என்னதுரா
அதா உண்மன்ற
அதா உண்மையா
இப்பவர இதுல பத்தாம இருக்கா ஆனா ஃபர்ஸ்ட் பழைய போட்டோ எல்லா எடுத்து பாருங்க யாரு ஒல்லின்ட்டு
காலேஜ் படிக்கிறப்போ ஓகேதா
ம்
ஆனா அப்பவே ஒரு சில ட்ரெஸெல்லா நா போட பயப்படுவே யோ அந்த ட்ரெஸ்ஸு இப்டி இருக்கா அப்டி இருக்கா நல்லா இருக்கா யார நெனைப்பாங்களா அப்டின்ட்டு
ம்
இப்போ அதெல்லா கண்டுக்கறது இல்ல
யா அக்கா சரி இது ஒரே நிமிஷம் தம்பி அலுவுறான் அந்தோ என்னன்னு பாத்துட்டு வந்துடுறேன்
ஆ பாய்டா
ஆ பாய்கா